க்கம் தோழி
ப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இரு கீங்க சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா நா வந்து தோசையு குருமாவு சாப்ட்டே தோழி நீங்க
நானு வந்து சப்பாத்தியு குருமா சாப் ட்டே தோழி சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்குமா தோழி
ஆ எனக்கு ரொம்ப புடிக்குந் தோழி ஆனா செய்யதா தெரியாது
ஆமாங்ளா பரவால்ல தோழி ஆனா நீங்க எனக்கு இந்த இப் இப்ப வந்து நா ஒரு ஆ ஆன்லைன்ல ஒரு ஷாப்பிங் பண்ண தோழி ஒரு துணி வாங்குன அந்த துணி வந்து கொஞ்ச நல்லா வரல துணி எப்டி அத வந்து அனுப்புறது திருப்பி எப்டி அனுப்புறதுன்னு
ஆமா ம் ம் னி ஆ சொல்லி தரே தோழி நீங்க வந்து எதுல ஆ அ அ ஆர்ட்ரு போட்டீங்க மீஷோ ஆ மீஷோல வந்து நீங்க ஆர்ட்ரு போட்டீங்கல்ல அங்க போயி நீ ங்க அந்த ஆடர கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அங்க வந்து ஹெல்ப் டெஸ்க் இருக்கு ஹெல்ப்ல போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் குடுக்கு யே வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணணு அப்டினு கேக்கு அதுல வந்து உங்களுக்கு என்ன இதுவோ உங்களுக்கு என்ன டீஃபால்ட்டா ட டிஃபிக்டோ அத நீங்க சொன்னீங்கன்னா ஆ ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடு தோழி
அது எத்தின் நாளைக்கி வந்து குடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க தோழி எடுத்துட்டு போவாங்களா இல்ல நம்ம எடுத்துட்டு போணுமா தோழி
அவங்களே வந்து எடுத்துட்டு போயி்டுவாங்க ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல
எடுத்துட்டு போய் அந்த காசு எப்பிடி தோழி நா வாங்குறது
டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க தோழி நீங்க அக்கௌண்ட் டீட்டைல்ஸ் போட்டுர்ணு அக்கௌண்ட் டீட்டைல்ஸ் போடும்போது அவங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டூ டு த்ரீ டேஸ்ல பண்ணிடுவாங்க. கண்டிப்பா வந்துரு தோழி நீங்க ஒன்ஸ் நீங்க அவங் ஆ வருவாங்கல்ல வந்து உங்க ப்ராடக்ட வந்து வாங்கின் போயிட்டாங்கன்னா போட்ருவாங்க
ஆமாங்க தோழி நீங்க ஏதாச்சு பண்ணிருக்கீங்களா தோழி அந்த மாரி
பண்ணும்போது எனக்கு நெறைய வராது நல்லாவே வராது அ ப்ப நா ஆர்டரு போட்டப்போ எனக்கு டூ டு டூ த்ரீ டேஸ்ல வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போய்ட்டதுமே காசு போட்ருவங்க டரான்ஸ்ஃபர் ஆயிடு காசு
தோழி நீங்க மிகவு வந்து ஆன்லைன்ல ஷாப் ஆ
நா ஆன்லைன்லந்தா ஷாப்பிங் பண்ணுவ நறையா நம்மளுக் கு எது தேவையோ அத நம்ம பாத்து போட்டுக்கலா ஆன்லைன்ல இரு இருக்குற மாதிரி இங்க நேர்ல வர் வர்ற மாட்டேங்குது தோழி எது ஆன்லைன்லதா நறையா டிசைன்ஸ் இருக்கு நல்லா நறையா பிராடெக்ட்ஸ் இருக்கு அதனால நா ஆன்லைன் ஷாப் பிங்தா பண்ணுவ நீங்க
நாமே அப்டிதா தோழி இப்ப பண்றது இருக்கு தோழி ஃபஸ்ட்டுலெல்லா வந்து அவ்வளவா ஆன்லைன்லா நம் மாட் ட்ட ஏன்னா நல்லா வராதோன்ற மாரி இரு க்கு இப்போ வந்து கொழந்த இருக்குறதுனால கடைக்கு போ முடில தோழி ஓகே நம்ம பாத்துக்கலா வீடு வீட்லியேருந்து போ து நல்லா வந்தா வெச்சுக் லா இல்லன்னா இரு ரிட்டன் போல்லான்தா தோழி கேட்ட சந்தேகோ நானு
நல்லா வருந் தோழி நீங்க ஆன்லைன்லயே போடுங்க அப்டி நல்லா வரலன்னா நீங்க ரிட்டன் போட்ருங்க
இம் பிரிப்காலத்துல என்ன ஆடை வந்து போட்டீங்க தோழி
நா எல்லாமே போடுவ தோழி இந்த எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது ஆ எனக்கு குர்த்தி செட் நல்லா வந்துது தோழி ஆ ஆன்லைன் ஷாப்பிங்ல த்ரீ பீஸ் செட் இருக்குல்ல அது போடும்போது நல்லா வந்துது நல்லா கம்ஃபர்டபுளாவு இருக்கு போடுறதுக்கு நல்லா ப்ரீயாவு இருக்கு சைஸுமே கரெக்டா வர்து குவாலிட்டியுமே நல்லா இருக்கு தோழி
ஆமா தோழி எனக்குமே அதெல்லாம் போடணுன் ஆசதா தோழி கொஞ்சோ பயக்கோ தயக்கமா இருக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த மாரிதா தோழி நா கல்லூரி படுத்திருக்கும் போது ஒரு ஒரு மேக்சின்ற மாரி ஒன்னு போட்டுருந்தந் தோழி அது வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வஞ்ச்சு ஒரு ஆயிரூபா வரப்போ நானுமே போட்டது கரெக்டா வந்துரும்ன்ற மாரி போட்டது அத பாத்தா கொஞ்சோ நல்லா வராத மாரி
ம் சில டிரெஸ்லா அப்டிதா வருந் தோழி ஆனா நீங்க நல்லா டிரெஸ்ஸா பாத்து போடும் போது நல்ல குவாலிட்டில வரு அப்டி உங்களுக்கு நல்லா வர்லன்றப்ப நீங்க ரிட்டன் போட்டுக்கலா உங்களுக்கு காசு வந்துரு அதுல எதும் பயப்பட தேவ இல்ல நீங்க
ஆமாங்களா தோழி நீங்க இத மாரி நா அ இந்த எலக்ட்ரானிக் ஐட்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள தோழி
ஆ ஒரே ஒரு ஹெட்செட்டு மட்டு போட்டுருக்கந் தோழி நானு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நல்லா இதா வர்ல ஒரு சைடு ஒர்காவுல அப்போ என்ன பண்ண நா ரிட்டன் ரீபிளேஸ்மெண்ட் போட்ட ரிட்டன் பண்ண முடியாது ரீபிளேஸ்மெண்ட்தா பண்ண முடியுன் சொன்னாங்க அதுக்கப்புறமா ரீபிளேஸ்மெண்ட் போட்டப்போ வந்து செக் பண்ணிட் டு வாங்கிட் போயிட்டாங்க வாங்கிட் போனதுமே காஸ் வந்து அ இன்னொன் புதுசா குடுத்துட்டு பழசு ஒர்க் ஆகாத வாங்கிட் போயிட்டாங்க தோழி
ஆமாங்களா தோழி இன்னன்னா எனக்கு நா இப்ப ஒரு ஃபேன் போலானு இருக்கே தோழி இப்ப எப்படனா ஒரு பேட்டரி போன் இருக்கல தோழி அந்த மாரி ஒரு பேட்டரி போன் மாரி போலானு இருக்கே அந்த பேட்டரிஃபேன் வந்து நம்ம கரண்ட் இல்லன்னா கூட அது யூஸ் பண்ணலால்ல தோழி அந்த மாரி ஒரு ஃபேன போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும்னு நெனைச்சே தோழி நீங்க அது ஏதாச்சு பாத்துருக்கீங்களா தோழி எனக்கு ஏதாச்சு ஒண்ணு சொல்றீங்களா
ஆ சொல்றே தோழி இந்த பிலிப்ஸ்ஸூ அந்த மாரி கம்பெனி எல்லா நல்லா இருக்கு நீங்க வாங்கனீங்கன்னா நல்லா பேட்டரி லைஃப் பாத்து வாங்கிக்கோங்க தோழி அப்பதா உங்களுக்கு நல்லா லைஃப் நிக்கு அது வந்து சட்டுன்னு ஆஃப் ஆகாம நெறைய நேர வரும் உங்களுக்கு அந்த மாரி நீங்க பேட்டரி லைஃப் நல்லா இருக்குதா பாத்து வாங்கிக்கோங்க தோழி வாரண்ட்டி இருக்குரத பாத்து வாங்கிக்கோங்க அப்பதா உங்களுக்கு நல்லா வரு
அது எப்டி தோழி பாக்குறது அதுல ப்ராடக்ட் கீழேயே இருக்குமா இல்ல நம்ம ஏதாச்சு கூகுள் போய் பாத்துட்டு வந்து வாங்கணுமா
அது வந்து நீங்க பாத்து செக் பண்ணி வாங்கிக்கணு எவ்ளோ பெர்சன்டேஜ் இவ்ளோ இருக்கு பேட்டரி ஆ இவ்ளோ இவ்ள வரைக்கு ஒர்க் டைம் இருக்கு அதுக்கு இவ்வளவு நாள் ஒர்க் ஆகு அப்டின்னு அதுலே போட்டிருப்பாங்க கீழே அதுக்கப்பறமா இவ்ளோ இயர்ஸ் வாரண்டி இருக்கு அது மாரி எல்லாமே டீட்டெயல்ஸ் எல்லாமே குத்துருப்பாங்க என்ன கலரு எத்தன ப்ராடக்ட் வரும் எத்தன குவான்டிட்டில வரும் எல்லாமே குடுத்துருப்பாங்க நீங்க அத பாத்து வாங்கிக்கலா
ஆமாங்களா தோழி ஓகே தோழி நானுமே பாப்பக்காக வாங்க ந தா இருக் கே அப்ப நா ஆன்லைன்லே போட்டுக்கர கலைக்கு தா போய் வாங்கலான்னு இருந்தே எனக்குமே கணவருக்குமே கடைக்கு போய் வாங்குனா தா இருக்கு நல்லாதா நெனைச்சோ இப்ப நீங்க சொன்னது வந்து இது நல்லா இருக்கு சரி நம்ம போயிட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக் இது நம்ப அழகை இதுளே பண்ணிக்கலான்
ஆமா தோழி உங்களுக்கு அலைச்சலா இருக்கு அது வெயில் ரொம்ப நெறைய இருக்கு நீங்க வீட்ல இருந்து ஆன்லைன்ல போட்டீங்கன்னா அவங்களே எடுத்னு வந்து குடுத்து போராங்க உங்களுக்கு அதனால ஒரு ப்ராப்ளமா இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு நல்லா வரலன்னா கூட நீங்க ரிட்டர்ன் போட்டுக்கலா அதுல ஒரு பிரச்சன இல்ல உங்க மணி கூட டான்ஸ்பர் பண்வாங்க அதுல நீங்க எதும் பயப்பட வேணா ஆன்லைன்லயு நல்லாதா வரு தோழி
ஆமா தொலைபேசிலா நல்லா வருமா தோழி ஆமாங்களா எனக்கு தொலைபேசி ஒண்ணு போடணும்னு சொல்லி தொலைபேசி கூட இப்ப நா வச்சுருக்கிறது வந்து கொஞ்ச நல்லா இல்ல தோழி கொஞ்ச எப்டி சொல்றது ரொம்ப வந்து போன வந்து இது ஆடுற மாரி இருக்கு இது நம்மளுக் தெரியவு மாட்டுது சரி சார்ஜும் நிக்க மாட்டது அதனால கொஞ்ச தொலைபேசியு வந்து மாத்துனா நல்லா இருக்கு நெனைக்கிறே தோழி என்ன தொலைபேசி வாங்கலா நல்லா இருக்கு தோழி
தோழி நீங்க விவோ வாங்கிக்கோங்க தோழி விவோ தா நல்லா இருக்கு நீங்க கடையில இப்ப நேரடியா போய் நீங்க வாங்கு போது உங்களுக்கு வில எல்லா ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க நீங்க இதுவே நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போது உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க தோழி உங்களுக்கு வாரண்டியு தந்துருவாங்க நீங்க ஆன்லைன் நீங்க நேரடியா நீங்க போய் பாத்து வாங்கினா எந்த குவாலிட்டியில் இருக்குமோ அதே மாரி தா நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கும் போது உங்களுக்கு அதே குவாலிட்டியோட இருக்கு போது இப்போ வீவோலே நெறையா வந்திருக்கு ஃபோன்ஸ் அது மாரி நியூ மாடலா பாத்து வாங்கிக்கவாங்க அதுதா நல்லா பேட்ரியும் நிற்கும் உங்களுக்கு சார்ஜும் நெறையா வரு குவாலிட்டியாகவும் இருக்கு தோழி நல்லா நீங்க அதே மாரி வாங்கிக்கோங்க நீங்க போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டு உங்களுக்கு இது மாரி அந்த மாரி இந்த போன்லா இருக்கும்னு காட்டு அதுக்கு கீழ நீங்க டச்சு பண்ணிட்டு நீங்க கீழ போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவயோ அந்த மாரி பாத்து வாங்கிக்கோங்க அது கீழ வெல்லாடிப் குடுத்துருப்பாங்க அது என்ன மாதிரி போன்ன எவ்வளவு நாள் சார்ஜ் நிக்கும் அந்த மாதிரி எல்லாமே குடுத்துருப்பாங்க அத பாத்துட்டு நீங்க வாங்கிக்கலா தோழி
போ போன் வந்து நம்ம கடையில வாங்கனா எப்டி குடுப்பறாங்க அதே மாரி குடுப்பாங்களா
இல்ல இல்ல தோழி அப்டி நீ கடில எப் ப்டி வாங்குறீங்களோ அப்டியே தா குடுப்பாங்க உங்களுக்கு நீங்க வந்து ஓப்பன் பாக்ஸ்ன்ன இருக்கு நீங்க வேணும்னா நீங்க அது போன் நல்லா வந்துருக்கா வரலயான்னு நீங்க டெலிவிரி பண்றாங்கள அப்பவே நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தட்டு நீங்க வாங்கிக்கலா அப்டின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணும் போது டேமேஜா வந்திருக்கு சரியா வரலனா நீங்க அப்பவே ரிட்டன் போட்டு அனுச்சிடலா தோழி
ஆமாங்களா தோழி சரிங்க தோழி எனக்கு மிகவும் புச்சிருந்து தோழி நீங்க சொ தொல்லன் வந்து என கொஞ்சம்னால நம்பிக்கை வந்துச்சு தோழி எப்பவுமே யாராச்சு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க துணி ஆடை மணிகள் எல்லா போட்டு போங்க ஆனா வந்து ஆ செல்பேசி எல்லாம் போட வேணா ஏன்னா செல்பேசி வந்து நல்லா வரலன்னா என்ன அது அந்த மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க தோழி அது நல்லா வரல என்ன பண்றது நீங்க போடாதீங்க காச வந்து கரியாக்காதீங்கன்னு நா கேள்விப்பட்டிருக்கே கணவரு அப்டிதா சொல்லுவாரு நம்ம வீட்டு இருக்க ஆளுங்க எல்லாருமே அப்டியே சொல்லுவங்க நீ எதுக் சோ ஆன்லைன்ல பாக்குற பண்றோன இப்ப நீங்க சொல்லும் போது எனக்குமே ஆமா ப போட்டா நல்லா வரலன்னா நம ரிட்டன் அனுப்ப போறோ அந்த காஸ்டுமே திருப்பி வருதுன்னு சொல்றீங்களல்ல தோழி அந்த அந்த ஒரு நம்பிக்க
நானு வாங்கிருக்கே நீங்க நம்பிக்கையா வாங்கலா அதெல்லா ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு அது சரியா வரல உங்களுக்கு அது பிடிக்கலனா கூட நீங்க மாத்திக்கலா அத வந்து அவங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்க மாத்தினா உடனே உங்களுக்கு கா ஆ காசும் போட்டுவாங்க அதனால நீங்க பயப்பட வேணா ஒன்னும் நீங்க தாராளமா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலா
பரவல நீங்க போது எனக்குமே அதா இப்ப கொஞ்சோ பண்ணலாந்தா தோழி சொல்லியிருக்கே இப்போ கொஞ்சோ காஸ் கொஞ்சோ கம்மியா இருக்கு கொஞ்சோ நாங்க அது இஎம்ஐல்லா போடுவாங்களா தோழி இப்போ நம்ம கடையில போனா இஎம்ஐ போடுவாங்கள தோ
போடுவாங்க தோழி நீங்க இமயில் இஎம்ஐயல போட்டு வாங்கது உங்களுக்கு பஸ்ட் இவ்வளதா டிரான்ஸ்பர் பண்ணு ஒரு குறிப்பிட்ட அம் ஆ மணிதா உங்களுக்கு போடணு அப்பிடின்னு இருக்கு தோழி ஒரு ஆயிரம் ரூபா கட்டணு ரெண்டாயிரரூபா கட்டணு இருக்கு நீங்க அது கட்டி முதல்ல நீங்க உங்க செல் பேசிய வாங்கிட்டீங்கன்னா கூட அதுக்க அப்புறமா நீங்க மாச மாசம் இஎம்ஐ தவணை கட்டுற மாதிரி வரும் தோழி நீங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லா போட்டீங்கன்னா அவங்களே வங்கி கணக்கு பாத்து அவங்களே எடுத்துப்பாங்க தோழி
அம்மா தோழி அது வந்து இப்ப நம்ப நம்பளோட வங்கியோட ஐடிஸ் தா சொன்னா ஏதாச்சு நம்மளுக்கு ஏராச்சு க காசு எடுக்கறது அந்த மாரி
அந்த மாரில்லா பண்ணமாட்டாங்க தோழி அதெல்லா எதுவு பண்ண மாட்டாங்க நீங்கி இல்லன்னா நீங்க அந்த டெபிட் கிரெடிட் அந்த கார்டு கூட வச்சி வாங்கிக்கலா தோழி நீங்க அப்புறமா வேணா உங்க காசு கட்டிக்கலா வாங்கிட்டு உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ அப்ப கட்டிக்கிற மாரி நீங்க வாங்கிக்கலா தோழி
ஆமா ஆ தோழி நமக்கு எந்த ஒரு பயோ இல்ல தோழி இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஓடிபி கூட சொல்ல கூடாது நீ என்னா ஃபோன் டீட்டைல்ஸ் குடுக்ரே இப்ப நம்ம யாரச்சு ஒரு அக்கொன்ட் டீடையல்ஸ் ட்டாலுமே ஒரு தயக்கோ இருக்குல்ல தோழி அந்த மாரி ஏதாச்சி நம்மளுக்கு ஃபிராடு பண்றது காச வந்து அமொண்ட வந்து திருடுற து அந்த மாரி கண்டிப்பா நடக்
அதெல்லா எதுவு பண்ண மாட்டாங்க தோழி ஃபிளிப்காட்டு இந்த மாரி எல்லாம் இதுவுமே வந்து ஒரு நல்ல தெரிஞ் தெரிஞ்ச ஒரு அ கம்பெனியா இருக்கதுனால அந்த மாரி எதுவு பண்ண மாட்டாங்க அது மாரி பண்ணா மக்கள் கிட்ட அவங்களுக்கு பேர் வராது இல்லையா எங்குலுக்கு எத்தன கோடி பேர் வந்து நல்ல நம்பிக்கையா வாங்குறாங்க அங்க துலந்து நீங்க அதனால பயப்படாம நீங்க வாங்கலா அதெல்லா ஒண்ணு இல்ல அப்பிடினு நீங்க ஏதாச்சி பா பயந்தா கூட சப்போஸ் அப்பிடி எதுனா ஆயிட்டா கூட நீங்க சைபர் கிரைம்ல வந்து நீங்க கம்ப்ளைண் பண்ணலா தோழி அதெல்லா ஒன்னு ஆவாது
நம்மாங்களா தோழி நம்ம ஏதாச்சு ஒண்ணுனாப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது
கம்ப்ளைண்ட் பண்றம் ம்
ஓகேங்க தோழி நம்மளுக்கான கால முடிந்தது தோழி நம் மீண்டும் அடுத்த கால தொடருவோ
சேரிங்க தோழி நன்றி